ங்களா ஆஹ் வணக்கம் ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் ஆஹ் இன்னைக்கு சும்மா அப்டியே பேசுவோமா அந்த பாடல்கள் இசை கள் இதெல்லா இருக்கும்ல
ஆஹ் கண்டிப்பா பேசலாம்
ம் இப்ப பாடல்கள்லா வந்துட்டு அப்பல்லா எப்டின்னா நெறைய பேர் வந்து வரிகளே அர்த்தத்தோட எழுதிருப்பாங்க அந்த அர்த்தங்களே வந்து இப்ப வந்து ந நடைமுறைக்கு கரெக்ட்டா இருக்கு
ம் ம்
எப்டின்னா அத வந்து இப் இப்போ கேட்டோம்னா நமக்கு வந்து என்னடா வாழ்க்கையோட லைனே கரெக்ட்டா இருக்கு அப்பே எழுதிருக்காங்க பாருங்க அப்டின்ட்டு அப்பெல்லா எந் ந்து என்னடா இது பாட்டு அப்டின்ட்டு சின்ன வயசுல இருக்கப்ப அந்த பாட்டு எல்லா கேக்க கூட மாட்டோ இப்ப வந்து கேக்குதாத்
ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க
இப்போ வந்து எப்டின்னா வந்துட்டு இப்போதா அந்த லைன்ஸ்லாம் நம்மளுக்கு அர்த்தம் புரியிறனால அந்த பா பாட்டுகள்லா ரொம்ப பிடிக்குது
ஆமா ஆமா கண்டிப்பா
நெறைய பேர் அப்பெலா ஆஹ் இந்த இளையராஜா அவுங்க இந்த வைரமுத்து வரிகள் இந்த நாமுத் த்துக்குமார் அவங்களோடது இதெல்லா வந்துட் நெறைய நல்லா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப எல்லா வந்து பழைய பாட்டு பழைய பாட்டுன்னு கேக்க மாட்டோ ஒரு ஏஜிக்கு அப்றோ தா வந்து அந்த லைன்ஸ்லா நமக்கு புரியும் போதுத அந்த பாட்டே நமக்கு பிடிக்க ஆரம்பிக்குது
நா மா மா கண்டிப்பா கண்டிப்பா அதுவுன
அந்த டைம் உங்களுக்கு பிடிச்சிருக்காது இப்ப நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போதுதா அந்த பாட்டோட இது தெரியு போது உங்ளுக்கு புடிக்க ஆரம்பிக்கு
ம் ஆமா கண்டிப்பா இப்ப போ இப்ப வர பாடல்களுக்கு பழைய பாடல்கள் ரொம்ப நல்லா ருக்கு இப்ப உள்ளதெல்லா லைன்ஸ்சு தெரிய மாட்டேது ஒன்னு இது பண்ண மாட்டேது சும்மா அது வந்துட்டு சும்மா இந்த சவுண்டு் தா பயங்கரோ அத காது குடுத்துக் கூட கேக்க அந்த அளவுக்கு இருக்கு
ஆமா அதுல லைன்ஸ் கூட அந்த ரப் சாங்ன்னு இப்ப எல்லா படுறாங்க என்ன லைன்ஸ் வருது என்ன வருது எதுவுமே தெரி ரியாதுல எதுவுமே தெரியாது புரியாது ஆமா
அதுலே இந்த கானா பட்டுன்றாங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே இல்ல ஒரு கே அப்பெல்லா இனிமையா இருக்கு ஒரு நல்ல தூக்கோ வரு ஒரு நெறைய வந்துட்டு ஒரு இதா இருக்கு
ம்ம்
ந்தமாரிலா அந்த பாடல்கள்லா இருக்கு லைன்ஸ்ல்லா அப்டியே கவிதையா பய எழுதுவாங்க எப்டின்னா அ அது வந்து ஒரு பெண்களை வந்து வர்ணிக்கிற மாரியு ஒரு அப்பாவ வந்து ரொம்ப வந்துட்டு அப்பா வேலைக்கு போனா அவரு எவ்ளோ வருத்தப் அந்த இது போறது அந்த மாரி அம்மாக்கு ஒரு பாடு பச்ச பாடல் அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா அப்ப வந்து வரு
ஆமா ஆமா ஆமா
லு வந்துட்டு அதுக்கு உள்ளது கரெக்டா இருக்கு
அது என்னவோ கரெக்டுதா இப்ப எந்த பாட்டுமே நல்லாவே இல்ல ஒரு பாட்டு கூட நிக்க மாட்டேங்குது படங்களு பாருங்களே அப்போ உள்ள படங்கல்ல கூட இப்போ உக்காந்து பாக்கலா எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் படத்தல்லா இப்ப உள்ள படங்கள ஒரு தடவ பாத்தா மறந்துடுது அதுல நடிச்ச ஹீரோ ஹீரோயின்னா யாருன்லா தெரியமாட்டேங்குது அடுத்த படத்துல எதுலயா பா த்தாகூட அதுவா இதுவானே தெரிய மாட்டிங்குது அப்பல்லா எல்லா பட தோட ஹீரோ ஹீரோயின் நல்லா தெரியு நடிக்கிறவங்கள ஒரு பாக்கும்னா கூட உக்காந்துக்கலா இப்ப கூட அந்த படங்கள்லா திரும்ப பாத்தா ஃபுல்லா உக்காந்து ப
பாக்குற மாரி இருக்கு டக்குன்னு ஓடிற மாரி இருக்கு ஒரு மூணு மண்நேர படமே டக்கு துன்னு போற மாரி இருக்கு இப்ப உள்ள படத்த தேட்டர்ல பாத்தா கூட எப்படா இந்த
மனசுல நிக்கவே மாட்டிங்குது அதப் பத்தி ஒண்ணுமே நிக்க மாட்டிங்குது
ஆமா இதுல பட படத்துல வந்து முன்னாடி வந்து அந்த ஒரு எப்டின்னா அந்த ஆக்ஷன் சீன்லா வந்துட்டு வெப்பாங்க வெட்டுறது குத்துறதுல்லா லைட்டாதா இரு
ஆமா அத பெருசா காமிக்கவே மாட்டாங்க அதை பெருசா காமிக்கவே மாட்டாங்க ஒரு ஒரு அடிதடிய கூட ஒரு சாதாரணமா தா காம்ப்பாங்க
ஆமா ஆமா
அடிச்சு அப்டியே ரதுவாகற மாரில்லா கஷ்டப்படுத்தி காமிக்க மாட்டாங்க ஆனா இப்ப உள்ளதுல வெட்றது தலைய வெட்றது கைய வெட்றது ஆ இப்டி கம் அது இல்லாம இந்த சைக்கோ படங்களா வேற எடுக்கிறது அந்த சைக்கோங்கள் பண்றது அதெல்லா கொடூரமா இருக்கு அதெல்லா அப்படியே காமிக்கிறாங்க ஆ அத சின்ன பிள்ளைங்க பாக்கறது எல்லார் மனசுல இருந்தானே அது ஏறுது
இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல பாத்த படம்னா இப்ப ஒரு சைக்கிள் எடுத்து போறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோ அதே மாரி நம்மளு சைக்கிள்ல போனு கைய விட்டுட்டு போறாங்க போணு இததா ஆசப்படுவோ ஹேர் ஸ்டைல் இத வச்சுக்கணு இப்டி இப்ப உள்ளது இந்த கத்தி அந்த கன்னு பயங்கர அந்த பிள்ளைங்க வந்து அத வந்து எதிர்பாக்குதுங்க அதே மாரி பண்ணணுனு நெனைக்குதுங்க
அத எடுத்துட்டு போனாதா அது இந்த பசங்கல்லாம் பாத்தா அத எடுத்துட்டு போனாதா கெத்து
இந்த பர்த்டேக்கு கேக் எல்லா வந்துட்டு கட் அறுவாள்ள வெட்றாங்க இப்ப
அத கொஞ்சோ இப்ப தட பண்ணிட்டாங்க
ம் ந நறைய வந்து குழந்தைங்க கெட்டு போறதுக்கு வந்துட்டு அப்போ உள்ள குழந்தைங்க வந்து எப்படின்னா அந்த சினிமாவ பாத்தே நல்ல விஷய கத்துக்கிட்டாங்க இப்ப இத பாத்தே வந்து கெ ட்ட விஷயம் இவுங்க ஐடியா நல்லா சொல்லி தராங்க இப்போ ஒரு திருடுறதுனா
ம்
அப்போ வந்து ஜென்ரலா ஒரு இதுதா இருக்கு சும்மா ஒரு இது வச்சுட்டு திருட்றதுன்னா மாட்டிக்கிற மாரி மெயினா மாட்டிக்கிற மாரியா காமிச்சிருவாங்க இப்ப வந்து எப்படின்னா அதை எப்படி திருடுறது ஃபிங்கர் பிரிண்ட் எப்டி எடுக்கிறது எல்லாம் மொதக்கொண்டு சொல்லித் தறாங்க பாஸ்வேர்ட் எப்டி பண்றது ம்
தடயத்தை எல்லா அழிக்கிறது எப்படி படத்த பாத்து இவுங்க கத்துக்கறாங்களா இல்ல நட குறத பாத்து கத்துக்குறாங்களானே இப்ப தெரில
இப்ப அதே நெறைய இது இப்ப இந்த படத்த பாத் த அதே மாரி போய் திருட்றாங்க நெறைய விஷயங்கள் திருட்றாங்க மத் த எல்லா விஷ்யமே அடிதடியுமே அதே மாரிதா வர் ருது அதெல்லா கொஞ்சோ‌ வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா காமிக்காம கொஞ்சோ லைட்டா காம்ச்சா கூட ஓகே தா நெறைய நீங்க சொல்ற மாரி இந்தந் தலையெல்லா வெட்டி அத அறுக்குற வெரைக்கு காட்றாங்க என்னமோ கோ கா ஆடு அறுக்கற மாரி ஆட கூட டக்குன்னு அறுத்து தூக் போட்றுவாங்க நா ஒரிஜினல்லா பாக்கணுன்னா இவுங்க மன சன வந்துட்டு உக்காந்து அறுத்து அத எடுத்து கையில தூக்கிட்டு போற அளவுக்
ம் எல்லா எடத்துலயு இப்ப அப்டியே நடக்குதே நெறைய எடத்துல ஒய்ஃப வெட்டி டி வெட்டி வெட்டி துண்டு துண்டா வெட்டி தூக்கி போற்றேங்கிறாய்ங்க ஹஸ்பண்ட வெட்டியே அப்டிங்கிறாங்க அ என்னன் அ இதெல்லா ஐயயோ யோஸ்ச் சிந்திக்கவே முடில அதெல்லா இப்ப எல்லா இப்ப என்னன் மாரி நடக்குதுன்னே இப்ப தெரிய மாட் மாட்டேங்கு
இந்த இப்ப எடையில ஒரு நியூஸ் வந்ச்சி பாத்தீங்களா அந்த ஆல்ரெடி லவ் பண்ண பையன் து ஆஃபிஸ்ல போய் அத்தன முப்பத்ரெண்டு குத்து அ
இதெல்லா எப்டி ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே போய் ஈஸியா குத்திக் கொல பண்றாங்க யாராலயும் தடுக்கவும் முடில ம் அந்த அளவுக் கு மனசு மாறுதா இல்ல என்ன இதனால இப்டி மாற்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குத்
ம் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
அதா அதா அதா
கோம் இப்ப பாடல்கள் அப்போ உள்ள படத்துலல்லா எப்டின்னா ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கு அவுங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்றனால அவுங்கள ஒரு அவுங்களுக்கு ஒரு பாட்டு ஹீரோயின்கு ஒன்னுருக்கோ அப்புறோ இவங்க ரெண்டு பேத்துக்கு மெலோடி ஒன்னுருக்கோ‌சோக சாங் ஒன்னுருக்கோ அப்புற டான்ஸ் ஆடுற மாரி ஒன்னுருக் கு இத்தனையுமேருக்
ஒரு அஞ்சாறு பாட்டு ஆறு பாட்டாவ்து இருக்கு ஒரு படத்துல ஆறு ஏல் பாட்டாவ்து அந்த பாட்டும் பெருசு பெருசாருக்கு சொல்ற மாரி நீங்க சொல்ற மாரி ஆறு நிமிஷத்துக்கு இருக் கு அந்த பாட்டு இப்ப ரெண்டு நிம்ஷோ ஒன்ற நிம்ஷத்துக்குல்லா பாட்டு வந்துட்ச்சி
இப்ப அதெல்லா இருக்கும் நெறையா அவுங்க வந்துட்டு அதுல வந் த அவுங்க தெறமைகள்ளா காம்ச்சாங்க ஒரு ஆட்றதுலயோ ஒரு இது பண்றதுலயோ தன்த்தனியா காட்றப் பண்ல ஆன் இந்த மாரி படங்க இப்ப வந்து என்னன்னா பாட்டே கெடையாது ஒரு படத்துல ஒரே ஒரு பாட் டு
ம் ஹீரோயின்களுக்கெல்லா இப்ப வேலையே இல்லாத மாரி ஆயிடுச்சி சும்மா பேருக் கு ஒரு ஹீரோயின் அவ்ளதா அவுங்களுக்கு ஒரு நடிப்பு இத் து ஒரு லவ்வு லவ்வு ஒரு கமர்ஷியல் படமே இப்ப வரமாட்டேங்குது சுத்தமா ஒண்ணு ரெண்டு வருது அவ்ளதா ம் வேற மத்தபடி எல்லா எதுமே வரமாட்
இப்ப பலைய முறையில படத்த எடுத்தா அது நல்லா ஓடுது ம் பலைய கதைய எடுத்தா மட்டுந்தா ஓடுது அப்ப இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எந்த இத சேர்க்குரன் அப்ப பலைய பட எடுத்தா அப்பயு நம்ப ஆளுங்கதான ய் பாக்கறாங்க இப்ப உள்ளவங்க போய் பாத்து ரசிக்கிறது இல்லியா அத
அதா அதா அதா அதா
இதயே அவுங்க வந்து முன்ன உள்ளது இந்த இதுலிமே இந்த சின்ன கொழந்தைங்களுக்கு லங்க நெறைய வந்துட்டு அந்த அனிமேஷன் மூவிலா இருக்கு அத வந்து கத்துப்பாங்க அவங்க நெறைய
ம் ம்
இதலா காமிக்கணு கொழந்தைங்களுக்கு அதுல பாத் து நல்ல விஷயோ எது கெட்ட விஷயோ எதுன்னு அதுலயே தெரியு நெறையா ம் இந்த படங்கள்ல்லா ஃபஸ்ட்டே காட்ட கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப என்னங்க மொபைல்ல எடுத்தா எல்லாமே வருது எது வராம நம்ம தடுக்க முடியுது சொல்லுங்க ஃபோன் அ பிள்ளைங்கள படம் பாக்க வேணான் நெனச் சம்னா அது முடிய மாட்டங்குதே மொபைல்ல பாத்துச்சிங்கன்னா அவ்வளதா வேற எதுலயாவது பாத்துச்சுங்கன்னா முடிஞ்சிருச்சு
ம் இப்ப எதாவது பத்தி பேசறோ இப்ப நீங்க வந்து ட்டு ஒரு சோகமா இருக்கிங்கன்னு வைங்க என்னடா இது அப்டின் எதாவது ஒரு விஷயத்த நெனச்சு சோகமா இருப்பிங்க அதே விஷய வந்து வீடியோவா வரு அது நம்ம மனசுல நெனைக்கிற அளவுக்கு இப்ப வந்து ம் ஒரு இதாயிட்டுருக்கு வந்து எப்டின்னா எல்லாத்தையு அப்டேட் பண்றாங்க
ம், ம் கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதா இருக்கு நாம நெனைக் க்கிறது பேசுறது அத வச்சு அடுத்த நாளாவே இது வரு இப்ப எதையாவது ஒரு நடிகர் நடிகையை பத் தி பேசுனோம்னா அத பத்தி அவுங்களோடதே வருது அந்த மாரி போயிட்டு இருக்கு அந்த மொபைல் வச்சிருக் கிறதுனால நனைக்கிறது பேசுறது எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்குது நம்மகிட்டே இருந்து அது மாரிதா ஆயிட்டு இருக்கு, ம், ம்
அதே மேரி ஒரு அப்ப உள்ளதுலா ஒரு ஹீரோ ஹீரோயின்னா ஹீரோ வந்து மதிப்பாரு, ஒரு ஹீரோயின வந்து ஒரு மதி ச்சு ஒரு அங்க வராங்கன்னா இங்கயே வந்து தள்ளி நிக்கிறது பண்றது எல்லாமே இருந்துச்சு ஒரு பயோ இருக்கு
ஆமா
கூட அந்த மாரிலா இருந்துச்சி இப்ப உள்ளதுலலா அதல்லா இல்ல எடையில கூட கொஞ்சோ வந்துட்டு இருந்தது இப்போ வந்துட்டு சுத்தமா அதுவு இல்ல
இல்ல எதுவுமே இல்லங்க, ஃபஸ்டு மாரி அந்த பழைய ஒரு நல்ல ஒழுக்கங்கள்லா இல்ல
ம், ஆமா ரசி ரசிக்கிறதே அதா இல்ல ரசிக்கிறதே இல்ல யாருமே யாரையு
யாரு போய் ஆமா, அவ்வளதா அதா எல்லாத்துக்குமே எல்லாத்தையு சுத்தி முத்தி பாத்தீங்கனா நடுவுல வந்து நிக்கிறது இந்த ஃபோன் மட் டுந்தா இந்த ஃபோன்னால மட்டும்தா எல்லாமே அழிஞ்சது மாரியாயிடுச்
ம் கண்டிப்
ஆமா, அந்த அந்த கா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஃபியூச்சர்ல பாரு கைக்குள்ள உலக வந்துரு அப்டின் ட்டு இப்ப அது வந்ததுனாலதா இவ்வள பிரச்சனையுமே யாரு யாரையு பாக்குறதில்ல பேசிக்கிறதில்ல ஒரு சந்தோஷமா இருக்கறதில்ல ஒரு எதுமே இல்லாம போச்சு அதனாலதா ம்
சொல்றது கரெக்ட்டு
ஆமா
அதனால வந்துட்டு கொஞ்சோ நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லி குடுப்போ மத்தவங்களுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வீட்ல சொல்லி குடுக்கணு அதுவே போது எல்லா பிள்ளைங்களு மாறிக்குங்க ம் பழைய படங்கல்லா போட்டு காட்டணுங்க நெறைய வந்து அப்பலா எப்டி இருக்காங்க பாரு பாருன்ட்டு சொல்ல சொல்லதா வந்துட்டு பின்னாடி யோசிப்பாங்க இதெல்லா அப்பியே அம்மா அப்பா பாக்க சொன்னாங்களே அப்டின் சொல்லிட்டு
தாதா அப்ப பிள்ளைங்கனு இப்ப கேக்கற நெலமையிலு இல்லாத மாரியிருக்
உம் நம்மா
அதுவா இந்த மாரி படங்கனாம் போட்டா உக்காந் பாக்க மாட்டேங்குதுங்க
உம் நம்பல்லா அமைதியா உக்காந்து பாப்போ வீட்ல எதாது போட்டா அ அததா உக்காந்து பாப்போம் ட்டேவ் அது புரிதோ புரிலியோ உம் தெப்பக்கு கோவிடப்பலா பிளாக் அண்ட் ஒயிட் மூவிதா அப்ப வந்தது அதெல்லா ஓடுச்சு அதெல்லாம் பாத்தாங்க நல்லாதாந்துச்
ஆமா ஆமா மா மா அப்பிலா அந்த மாரி படங்கள் நல்லாதாஞ்ச்சு அப்ப பழைய படங்கள் அந்த எழுவதலெல்லா வந்த படம்லா பாக்கற மாரி இந்துச்சு ஆனா நல்லாருக்கு அந்த நைன்டீஸ் படத்த விட அது இன்னு அர்த்தங்கள் அதிக அந்த படங்கள்லா ஆமா ஆமா மா பாடல் அதல் எல்லாமே நல்லாந்துச்சு அப்ப
ஆமா கஷ்டப்பட்டு அதா வந்து நெறைய பேர் சொல்றாங்க கஷ்டப்பட்டு நாங்க அப்ப வந்து வாழ்க்கைய இது இது கனெக்ட் பண்ணி லைன்கள் எழுதறத்துக்குமே போதும் போதுனு ஆச்சு இப்பல்லா வந்துட்டு வார்த்தையே இல்ல எதோ ஒரு பாட்டு நடி ச்சுர்றாங்க அது வந்து ஹிட்டாயிருது நாங்கப் இப்ப கஷ்டப்பட்டு பண்ணப்பல்லா ஹிட்டாகல இப்ப ஈஸியாயிந்து எல்லா ஹிட்டாயிருது எல்லாங் காஸ் சம்பாரிக்கிறாங்க நாங்க ஒரு இதுக்கு வரவே ரொம்ப கஷ்டபட்டு வந்தோ